ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது நல்லா இருக்கீங்களா ஆ ஹலோ கேக்குது
ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா என்ன
ஆ நல்லா இருக்கேன் இப்பதாங்க சாப்பிட்டே இன்னைக்கு லன்ச் செஞ்சி இப்பதாங்க செஞ்சி முடிச்சு சாப்ட்டோ
உம் உம் நானு சாப்பிட்டே
உம் என்ன டாபிக் பேசுறீங்க இன்னைக்கி
இன்னைக்கு டாபிக் வந்து நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிற்க்கீங்ளா
இல்ல கிரெடிட் கார்ட் சப் பண்ணபோது யூஸ் பண்ல இல்ல இல்ல இப்ப யூஸ் பண்றது இல்ல
யூஸ் பண்ணின்னா ட்ரான்சக்ஷன் எல்லா பண்ணீற்ப்பீங்ளா
ஆ அதாம்ஸ் அப்போ ஒர்க் பண்ணும்போது பண்ணிருந்தே இப்பெல்லா எது பண்றதல்ல கிரெடிட் கார்டுஸ் சேக்கலா உம் உம் கிரெடிட் கார்ட் டிரான்ஷேக்ஷன் எல்லா எதுல்ல அதா அப்பா
அப்ப அதுல என்ன முடிய எல்லா பண்
அது எனக் தெரிலிங்லே அது என்ச்
அது பண்ணா என்னமா என்னத்து நாள யூஸ் பண்றோ அதனுடைய யூஸ் என்ன அந்த மாரி ஏதாவது ஏதாச்சி தெரியுமா ஹலோ
ம் ம் அந்த மாரி எல்லா தெரிலிங்க நா கிரெடிட் கார்டே மோஸ்ட்லி யூஸ் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க அத பத்தி கிரெடிட் கார்டு பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா சொ
கிரெடிட் கிரெடிட் கார்டு வந் து எதுக்கு யூஸ் ஆகு யூஸ் ஆகு அப்டின்னா இப்ப சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒன்னு பர்ச்சேஸ் பண்ணோ அப்டீனு இருப்பீங்ன்னா அந்த டைம்ல வந்து நீங்க உங்க கையில காசு இல்ல அப்டி ன்னு போது பேங்க் வந்து நம்மளுக்கு ஒரு அமௌண்ட்டா இது வந்து போட்டு குடுத்துருக்கோ அந்த அமௌண்ட்ட யூஸ் பண்ணி நீங்க வந்து டிரான்ஷக்ஷன் பண்ணி உங்களுக்கு இப்ப என்ன தேவையான பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலா அது பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கு வந்து மந்த்லி பேசிஸ்ல வந்து நீங்க வாங்கன பொருளுக்கான இதுவுக்கு இது பே பண்ணு அமௌண்ட் பே பண்ணு இல்லையா நீங்க பேங்கார் கிட்ட இருந்தா அந்த அமௌண்ட்ட வாங்கியிருக்கீங்க அதனால வந்து அதுக்கு இப் பேமெண்ட் வந்து நீங்க வந்து மந்த்லி நீங்க எவ்ளோப் அவங்க சோ லிமிட் வச்சிருப்பாங்க இந்த லிமிட் வந்து நீங்க மந்த் மந்த்லி இன்ஸ்டால்மென்ட்டா பே பண்ணு அப்டீன் சொல்ட்டு சோ எவ்ரி மந்த் து வந்து அவங்க பே பண்ணு ஆ நீங்க பே பண்ணு அது சப்போஸ் பே பண்ண மீறி சப்போஸ் ஒன் மந்த் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க இல்ல மறந்துட்டீங்க அப்டின்னா அதுக்கு தேவையான லேட்டா பே பண்றதுக்கான ஃபீ இல்ல இன்ட்ரெஸ்டோட சேத்து தானே நீங்க பே பண்ணுவீங்க அதெல்லா வந்து நம்ளுக் அதிகமாகு சோ அதனால கிரெடிட் கார்டுனு வாங்கி பண்ணும்போது நம்ம கரெக்டா அந்த அந்த டியூவ வந்து ஆன் மந்த்லி பேசஸ்ல நீங்க பே பண்ணீங்ன்னா உங்களுக்கு நல்லா இதுவு இருக்கு பிளஸ் ரேட்டிங்கு வந்து இந்த சிபிள் ஸ்கோர் அந்த இதுவெல்லா வந்து நல்லா இருக்கோ சோ ஒண்ணு வந்து இது இன்னொன்னு வந்து அவங்க வந்து ஒன் மந்த் மிஸ் பண்றது டூ மந்த் கூட ஓகே ரொம்ப நாள் அப்டியே த்ரீ மந்த் ஃபோர் மந்த் அப்டி நிறைய மிஸ் பண்ணிட்டாங்க அப்டின்னா அவங்களுக்கு இன்னு அதனுடைய இது வந்து ஸ்கோரு அடிவாங்கு பிளஸ் இனிமேட்டு வந்து அவுங்க வேற ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணனு அப்ப அதனுடைய ஸ்கோரு வந்து அபக்ட் ஆகு சோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும் போது நம்ம பாத்து எப் டி எந்த மாரி மந்த்லி பேசிஸ்ல எப்டி வேணுமோ அந்த மாரி
உம் சர் சரி
க்கான ஃப இது விரு இந்த மாரி மிஸ் பண்ணிட்டு அது ஆல்ரெடி கிரெடிட் கார்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம இன்டரஸ்ட் பே பண்ணுவதே நமக்கு ஒரு இது தான் சோ ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகுதுன்றதுனால தா வந்து எல்லா பேங்க்ஸ்ஸ வந்து உங்களுக்கு வந்து புரவைட் பண்றகு இந் ந்த கார்டு உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்டின்னா இப்ப அதா அதே போல பஜாஜ் பைனான்ஸ் அந்த மாரி எல்லா வந்து அவல்லா கூட ஓபன் பண்ணி தருவா ஒரு கார்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல உங்களுக்கு அமௌண்ட் இல்ல அப்டின்னு போது நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு அத மந்த்லி பேசிஸ்ல நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலா சோ இதெல்லாம் வந்து ஒரு இதுதான் ஜஸ்ட்ட் ஒரு அத பத்தி தெரிஞ்சுக்கணு அப்படின்றதுக்காக ஒரு பாயிண்டா நான் இருக்கே
ம் நாங்க அப்டிதான் திங்ஸ் எல்லாஎத் தோம் சேர் சேர்